ஆ வணக்கம் தோழி என்ன பண்றீங்க?
பே இருக்க. ஒரு இன்விடேஷன் வச்சுட்டு ஒரு பெண் வெச்சு. கொஞ்சோ கிருக்கிட்டு இருக்க.
ஓ ஹஹேஹ. கவிதையா.
ஆஹ. ஆஹ அந்தக்கி. இருக்கு இல்லைன்னு உண்மையாளுமே கிருக்கிட் இருக்.
ஓகேங். ஓகேங்க நா பார்ட் டைம் ஜாப்னா பாத்துருக்கங்க. நானு கல் கல்யாணத்துக்கு முன்னாடி. ஆஹ. தேர்ட் இயர் படிக்கும் போது. இங்க மெடிக்கல் ஹாஸ்பிட்டலு ரிசப்ஷன்லதா இருந்த. அதுக்கப்புறோ வந்து மெடிக். கல்ல கொஞ்சோ குள்ளக்க நா போய் டேப்லெட்ஸ்ல்லா எடுத்து குடுக்க ஆரம்பிச்ச என்னோட டாக்டரோட ஹேண்ட் ரைட்டிங் புரிய ஆரம்பிச்சுச்சு கொஞ்சோ அப்ப நா ஹெல்ப் பண்ண போது நா வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்தா. சோ வந்து. எனக்கு அத பத்தி இந்த மெடிசன் இதனா பத்தி தெரியாது. அவரு சொல்றத வெச்சி அப்றோனா பண்றத வெச்சி அப்டியே பண்ணிட்டு இருந்தேனொன்னே என்னய மெடி.
அந்த ஹாஸ்பிட்டல் போனாலே ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சோ. எல்லாமே கத்.
ஆமா நைட். டியூட்டி மொதகொட்டு நா தனியா பாக்க ஆரம்பிச்ச.
ஆஹ நைட்டிடூட்டில்ல நம்ம அது. இக்கெல்லா வந்துட்ட ஏதுங்க.
ஆமா எ எனக்கு வந்து சண்டே மட்டுதா இருக்குமே ம்ச். ஆ சேட்டடே நைட் மட்டுதா இருக்கு. ஏன்னா வந்து நா காலேஜ் படிக்கிறனால ஆஹ. சண்டே லீவ்னால நைட்டு பாருபாங்க. ம்ச் சேரி ஓகே அது ஏன்னா வந்து அப்ப கொஞ்சோ அப்பாக்கு ஒடம்பு சரியாம இருந்துச்சா. சோ வந்து ம்ச் ஏதாச்சு பண்ணணும்காண்டி நா நம்மளோட ப்பீஸ்யாச்சு கட்டிக்கலாம்ல அந்த மாரி. ரி வந்து பண்ண. அதுக்கப்றோ வந்து அடுத்து போலங்க அடுத்து மேரேஜ் ஆயிச்சி அப்றோ வந். து அப்டியே வந்துட்டு நா மேக். கப் ஆர்டிஸ்ட்டு.
சூப்பருங்க எனக்கு ஏதாவது பியூட்டி டிப்ஸ் கொடுங்க நாங்க கலர் ஆகறதுக்கு
அதாவது நீங்க ஆல்ரெடி கலரா இருப்பீங்களா
இல்லைங்க நானஸ்
நார் ஓகே ஓகே ஓகே இப்போ குளோக்கு ஒரு ஒரு இது வருது பாத்தீங்களா இன்ஸ்டாகிராம்ல
அது குல் கோல்ட்ட தான் டமாடக் தா
இல்ல இல்ல ஹ ம் நா பாத்து சொல்றே அதாவது நீங்க வந்து வந்து நார்மலாவே வந்து பேஸ் பேக் அந்த மாதிரிலாம் போடுங்க
இப்ப என்ன தெரியுமாங்க பண்றேன் நான் யூடியூப் பாத் அத நிறைய சேர்ச் பண்ணி ஆ நா வந்து வந்துட்டு ஒருத்தவங்க கிட்ட இருந்து வந்துட்டு அவங்க ஹோம்மேடா வந்துட்டு சோப் ரெடி பண்றாங்க அவுங்க உளுந்து அ உளுந்து அண்ட் கோட் மில்க் சோப்பு க்ளிசரிங் அ பேஸ் இதெல்லாம் வச்சு அ பொட்டட்டோட எக் ஸ்டாட்பிட் இல்லையா இதெல்லாம் வச்சு அவங்க வந்து சோப் ரெடி பண்ணி இருந்திட்டு பண்றாங்க நைட் கிரீமு வந்துட்டு இது பண்ணாங்க அத நா வந்துட்டு இப்ப பை பண்ணியிருந்தே பட் அது நிறைய பேருக்கு ரிசல்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க எனக்கு சைண் கொடுத்துச்சு சைனிங் இருக்கு பட் க்ளோ கட்டுறதோ இல்லை என்னோடய பிக்மெண்டடேஷன்னா எனக்கு பிம்பிள்ஸ் அதெல்லாம் எதுமே கிடையாது அந்த டார்க் ஸ்பாட்ஸ் அதுவும் எதுவுமே கிடையாது எனக்கு வந்து வந்துட்டு இந்த நைட் க்ரீம் போட்டதுக்கப்புறம் நான் கொஞ்சம் டார்கான மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகிடும் சேரி
ஓ அப்ப நிப்பாட்டிருங்க உங்களுக்கு செட் ஆகலன்னு அர்தோம் உம்ம்
அங்கே ஊருக்கு போனோனா நீ என்ன இருந்ததோட ஒன்றும் ரொம்ப கருப்பாயிட்ட என்ன நடுவுல வந்துட்டு காதி பிராண்டோட சாண்டல்வுட் பவுடர் வந்துட்டு ஸ்பாக்கிட்டு வரும் இல்லையா அது வந்துட்டு எனக்கு லாஸ்ட் தா நான் ஒர்க் பண்ண இடத்துல நான் நிக்க போது ஒரு ரெப் எடுத்துட்டு வந்து காம்ப்ளிமென்டரியா கொடுத்தாங்க
உம் உம்
ஸ் பார்க்கிட்டு அதில் வந்துட்டு சாண்டில்வுட் பவுடர் இருந்துச்சு அது நார்மலா பால் கலந்து போடும்போதே எனக்கு கொஞ்சம் பழிச்சின்ட்டு அந்த கொஞ்சம் டேன் ரிமூவ் ஆகுறது அந்த மாரி தெரிஞ்சுது எனக்கு கொஞ்சம் வாய சுத்தி தீ வந்துட்டு அந்த உதடலயும் கரும்மாஞ் கொஞ்சம் பிளாக் கருப்பு அந்த வாய சுத்தி மட்டு எனக்கு கொஞ்சம் டார்கா ரொம்ப டார்கான மாரி ஆயிடுச்சு இந்த கிரீம்ல்லா போட்டு ஆ அதுக்கு அப்புறம் வந்துட்டு கொஞ்ச அது போட்டோனே கொஞ்சம் லைட்டே எங்கள் அம்மாவே சொன்னாங்கா இப்போ கொஞ்சம் கம்மியாக ஆயிருக்குதுன்ட்டு சேரி ஒரு வேளை தேம்மே நான் வந்துட்டு ஆனால் அதிகம் ரெகுலராக நான் அந்த க்ரீம் எடுத்துக்கல ஒரு நாள் போற ரெண்டு நாள் போடுறன்னா ஒரு நாலு நாள் போடல மூணு நாள் போடல அந்த மாதிரி விட்டு விட்டு போட்டதுக்கே அது எனக்கு இவ்வளோ எஃபெக்ட் ஆயிடுச்சு ரெண்டு சோப்பும் ஒரு கிரீமுமே உங்களுக்கு எயிட்டி எயிட்டி ருபீஸ் கம்மி கூட கிடையாது
அய்யயோ
ஆனா அதுக்கு நைட் கிரீம் வாங்கி ப்ப ஹோல் பண்ணி வச்சிருக்கேன் ஒருவேளை இந்த வெயில் காலத்துக்கு வெயில் காலத்துக்கு செட்டாகலையோ
நான் பிளம் யூஸ் பண்ணுவேன்
உம் உம்
அது வந்து என்னன்னா எனக்கு நைட்டு போட்டா என்ன கிரீம்னாலும் சேரி எனக்கு அன்கம்பர்டபிளா ஒரு மாரி எப்படி சொல்லர்து வேர்க்ம் தெரியுமா அது என்னமோ எனக்கு வேர்க்குற மாரி இருக்கு எவ்வ இ்ல்ல ஏசியில இருந்தாலும் ஒரு மாரி ஸ்மெல் அடிச்சுக்கிட்டு அது எனக்கு தூக்கமே வரமாட்டேக்குது
எந்த கிரீம் எனக்கு க்கு நார்மலாவவே எந்த கிரீம் போட்டாலும் இந்த உதடுக்கு மேல மட்டும் எனக்கு வேர்க்குற மாதிரி இருக்கும் கொஞ்சே நல்லா இருக்க மாரி இருக்கும் சோ ஒரு வேளை அதனால எனக்கு டார்க் ஆகுதோ அப்டின்னு கூட யோசிச்சிருக்கேன் ஆனா அதுதாங்க இப்போ என்ன தெரியுமா கரண்டா யூஸ் பண்றேன் நானு அவுங்கள பாத்து அவுங்களுடைய சோப்பு வந் அவுங்க சோப் மேக் பண்ற வீடியோசும் போட்டுருந்தாங்க அத பாத்துட்டு நானே உளுந்து ஆஹ் ரைஸ்சு இல்லயா அரிசி அது அப்றோ கொஞ்சே இப்ப ஃபர்ஸ்ட் வந்து உளுந்து ரைஸ் மட்டும் அவுங்க வந்துட்டு கொஞ்சே ஊற வச்சு கொஞ்சே ட்ரை பண்ணிட்டு அது கொஞ்சே திக்காவே அரைச்சுக்கோங்க தண்ணி விடாம கொஞ்சே கட்டியாவே சுருண்டு வரும் அந்த மாரி ஆ வச்சிக்கோங்கனு சொன்னாங்க அவுங்க சொன்ன மாதிரியே பண்ணியாச்சு ஆனா அவுங்க வந்துட்டு நாங்களே கிளிஸரின் காதிலே கிளிஸரின் சோப் இருக்கு அந்த சோப் வந்துட்டு ஒரு சோப் எடுத்துக்கிட்டன் அப்றோ நாங்க அந்த மைசூர் சான்டில் சோப் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தன் அந்த இப்பலாம் வந்துட்டு பெரிய சோப் ஒன் டுவெண்டி பைவ் கிராம்ஸ் இல்லையா அதுல வந்து பாதி சோப் வந்துட்டு எடுத்துகிட்டன்
உம்
அப்றோ வந்துட்டு என்ன பண்ணேன் அ து அந்த ரெண்டு சோப் தா காம்பினேஷன்ல ஆமா அது வந்து டபுள் பாய்லர் மெத்தட்ல வந் து மெல்ட் பண்ணி அதுக் அப் இதுக்க முன்னாடி வந்து ட்டு அந்த பொட்டேடோவும் கேரேட்டும் கேரேட்டுன்னா அதிகமாக தண்ணி வராது கொஞ்சம் அது கொஞ்சம் நமக்கு ட்ரை யா தான் இருக்கும் அதனால கேரட்டும் பொட்டேட்டோ சேத் து அரச்சிட்டு அதுல இருந்து அந்த சார எடுத்துக்கிட்டோம்
உம்
ஹ எடுத்து கொஞ்ச நேரம் வச்சுட்டு இது மெல்ட் ஆகுற வரைக்கும் அதோட எக்ஸ் கொஞ்சம் கீழ அந்த ஸ்டார்ஸ் வரும் இல்லையா அது வர ஒரு டுவெண்டி மினிட்ஸ் ஆஃப்டர் நான் வந்துட்டு சின்ன ஐஸ்கிரீம் டப்பா இருக்குல்ல
ஆமா
ஷேக் மாதிரி
ஆமா ஆமா உம் உம்
அதுல அது ஃபுல்லா எனக்கு வந்துட்டு இதுல ஆஹ் செவன்டி ஃபைவ் கிராம்ஸ் வந்துட்டு கிளேசரிங் சோப்பு
உம்
இது வந் டு்வெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ்ல வந்துட்டு ஆஃப் சோப்பு போட்டேன்
ஓகே
அது எனக்கு ஃபுல் வந்துச்சு ஃபுல் டப்பா வந்துட்டு குட்டியா ஒரு ஐஸ்கிரீம் டப்பா வரும் இல்ல பதினஞ்சு ரூபாவோ பத்து ரூபா டப்பாவோ அதுல முக்கால்வாசி வந்துச்சு
செரி செரி யூஸ் பண்ணீங்க நல்லா இருக்கா
ஆஹ் போட்டாங்க என் பையதா அம்மி நீ இப்டிதான் சைனிங் ஆவ சியா இருந்தாலும் அத் அந்த டார்க்னஸ்லாம் நம்ப ஹோம்மேடுன்னம் போது யூஸ் பண்ண பண்னாதானங்க நமக் கொஞ்சம் கம்மியாகும் டக்குனு கெமிக்கல்ஸ் மாதிரி நமக்கு ரிசல்ட் கடைக்காது இல்லயா
ஆமா மா
அதுதான் இப்ப வந்து சும்மா பாக் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டார்ட்டிங்ல ஊர்ல இருந்து வந்ததுக்கப்பறம் இப்போ ஒரு ஒன் வீக்கா வந்துட்டு நான் நல்லா போட்டுட்டு இருந்தேன் டெய்லியுமே போட்டுட்டு இருந்தேன் அதுவும் அரிசி அரிசி உளுந்து பாசி பருப்பு பச்ச பயிறு இருக்கு இல்லியா அது உளுந்து நா நாலு ஸ்பூன்னா அரிசி ரெண்டு ஸ்பூனு அந்த பச்ச பயிரு ரெண்டு ஸ்பூனு
உம் ம்
அரச்சி வச்சுருக்கே அப்பறோ முல்தானி மட்டி கொஞ்ச அதுகூடயே சேத்துக்ட்டே இப்போ செகண்ட் டைம் சோப்பு ரெடி பண்ணே இதுல வந்து அவுங்க கிட்டருந்து பை பண்ணல்லையா சோப்பு அது ஒரு சோப் நார்மலாவே ஃபுல்லுமே பொண்ணுக்கு நானு மட்டுமே போட்டு காலி பண்ணிட்டோ அவுங்ககிட்டருந்து வா ங்குன அந்த கோட் மில்க் சோப்பு அந்த ப்ரிப்பரேஷன்ல வந்துட்டு பாதி சோப் எடுத்துக்கிட்டே
ஆ ஆ ஆ
த்துட்டு கிளிசரின் சோப்பு பாதி எடுத்துக்கிட்டே மைசூர் சேன்ட்டல் சோப்பு மெல்ட் ஆவுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுதுங்க அதுதா மெல்ட் ஆகுறதுக்கு ரொம்ப என் அவுங்க ஆ ஹோம்மேடு சோப்பு இந்த கிளிசரின் சோப் பூ உங்கள்க்கு டபுள் மயில்லர் மெத்தட்ல போட்டு ஒரு டூ மினிட்ஸ் கூட இல்ல கரஞ்சிருச்சு இது கரைக்கிற துக்கு தாங்க எனக்கு ஒன் அவர் கிட்ட ஆ ச்சு இதுக்கே துருவீட்டன் நானு துருவல அந்த துருவல் மாதிரி மெலிசா அந்த அளவுக்கு பொடியா அ பொடியா கட் பண்ணிட்டாங்க இந்த சோப்பு மட்டும் மெல்டாவரத்து க்கி இவ்ளோ நேர ஆயிருச்சு அப்றோ கேரே ட்டூ ஆ உருளைக்கெழங்கு சேத்து அரச்சி அந்த மாதிரி வந்துட்டு இது கூட இன்னைக்கு இந்த டைம் வந்து பொதினா ஆட் பண்ணே
ஓகே ஓகே
பொதினா கொஞ்சமா ஆட் பண்ணி அது தண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டே அதுலந்து விட்டமின் இ கேப்சுல் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு
ஆமா அது சேப் அது யூஸ் பண்ண நல்லாருக்கூ அந்த டேப்லட்டு
ஸ்பூன் தா ஒ ரு ஐஸ்கிரீம் சா
இவியான் ஃபோர் ஹண்ட்ரட் தான
ஆமா
உம் உம் ஓக்கே ஓக்கே உம் உம்
அது வந்துட்டு சேத்து கரைச்சு போட்டு ஹோம்மேடு கொஞ்சமா ரோஸ் வாட்டர் விட்டு சோப் ரெடி பண்ணிருக்கேன் இப்போதைக்கு இந்த பேக்குமே வந்துட்டு ஒன்ன விட்டு ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் ஒரு டைம் அந்த மாதிரி ப டைமு கிடைக்கும்போது போட்டிருக்கேன் இப்போ வந்துட்டு வெந்தயம் ஊற வச்ச இருக்கா வெந்தயம் அத ஊற வச்சிருக்கேன் காலையில தான் அது ஸ்டோர் அது வந்து டூ டேஸ்க்கு மட்டும்தான் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ண முடியுன்றத சொன்னாங்க பாக்கலாம் அதோட ரிசல்ட் எப்படி இருக்கு
என்ன பண்ணுவீங்க அத
அத அரைச்சிட்டு அரைச்சிட்டு கடல மாவு சேர்த்து பேக் மாதிரி போட சொல்லியிருந்தாங்க
ஓ ஓக்கே ஓக்கே வித்தியாசமா இருக்கே ஆஹ்
ஒரு நிமிஷம் அல்ஹமதுல்ல கடலமாவே என்கிட்ட இல்ல நம்மகிட்ட இருக்கறதே இந்த உளுந்து அரிசி பாசிப்பருப்பு உடைய பவுடரு தான் இருக்கு அதையே அது கூட சேர்த்து நம்ம தடவி பாக்க வேன்டியதா வந்துட்டு எப்படி இருக்குனு
செரிங்க ரிசல்ட் வந்தோனே கண்டிப்பா சொல்லுங்க
கண்டிப்பாங்க இல்லங்க முன்னாடியோட எனக்கே வந்துட்டு அதிகமா கண்ணாடி பாக்குறேன் நம்ம இதெல்லா கொஞ்சோ யூஸ் பண்றோம்ல அதனால இங் என்னோட எங்களோடய வீடு வந்து கொஞ்சோ சின்னதுதாங்க ஒரு ஒன் ஒன் பீக்கே தான் ஒரு பெட்ரூம் தான் ஹாலும் உங்களுக்கு இங்க என்னோட பீரோ இருக்கு என் மாமியாரோட பீரோ இருக்கு ஃபிரிட்ஜு ஆஹ் சேர் இருக்குது இங்கே ஒரு ட்ரம் இருக்குது சென்னையில பொங்களுக்கு கொஞ்சோ தண்ணி பிரச்சன இல்லைங்களா அதனால ஒரு டரம்மு ஹாலுலையே இருக்கு அப்ப இதுக்கு ஒரு ஒரு பென் பெட்டு வந்துட்டு போட்டுட்டு மாமியார் படுத்துட்டு திரும்பி எடுத்து எங்களுடைய கட்டில் க்கு கீழ வச்சுருவோ என்னுடைய எங்களுடைய பெட்டுக்கு கீழ அவங்க வெளில படுத்து ப்பாங்க ரூம்க்கு என்னுடைய க எனக்கு வந்தது இல்லைங்ளா அந்த கட்டுலே வந்துட்டு கரெக்டாக அந்த ரூமோட சைஸ் தான் ஒரு சிலிண்டர் மட்டும்தா ஆஹ் ரூம்ல வந்துட்டு வைக்க முடியும் அந்தளவுக்கு தான் ஸ்பேசே சின்னதுன்றதுனால எப்டி வந்து பார்த்தாலும் இங்க ஒரு கண்ணாடி பீரோலயே எங்களது ட்ரிபிள் பீரோ டரிபிள் டோர் பீரோ என்னதுது அது சென்டர்ல மிரர் சும்மா வந்து நின்னாலும் இப்ப இப்ப இந்த டிப்ஸ்ல்லாம் வேற ஃபாலோ பண்ணு ரோமா எதாது ரிசல்ட்டு இருக்கா எதாது ரிசல்ட்ருக்கா அப்டியே அப்டின்ட்டு சும்மா ஆமா சும்மா நம்ம பாக்கலனாலும் என்னாக்கா நமக்கு இப்போ அடிக்ட் ஆக